ஹலோ ஆ கேக்
நீ பேசுறது ரொம்ப லோவா இருக்கு ரம்யா
இப்ப நல்லா கேக்குதா
ஆ ஓகே இப்ப கேக்குது ம்
ம் என்ன பண்ற
நம் அப்டி உம் ம் இருக்கே வீட்லதா இருக்கே ம்
உம்
வேறென்ன பண்றே ஏ எப்பிடி கூட்டிட்டு வந்து வரணு போணு மூன்ர மணிக்கு போணு
செரி செரி
மூன்ற மணிக்கு போயி கூட்டிட்டு வரணு அவ பஸ்சுல வந்துருவா அதனால பஸ்சு வெச்சாச்சு வெஹிக்கள் வெச்சாச்சு அதனால பிரச்சன இல்ல ஸ்கூல் வெஹிக்களே வெச்சாச்சு ம் வீட்டுக்கிட்டயே வந்து எறங்கிக்குவா ம்
சேரி நாளைக்கு லன்சுக்கு ஏதாவது ஒரு ஐடியா குடு நாளைக்கு என்ன லன்சு சமைக்கலானு எனக்கு ஒரே கன்ஃபியூசனா இருக்கு டெய்லியு சாம்பார் வெச்
நாளைக்கு என்ன கெழம வியாழக்கெழம வெண்டக்கா எங்க வீட்ல மெனு என்னன்னா நாளைக்கு வியாழக்கெழமன்னா ஆ வெண்டகா புளி கொழம்பு அ நா வாழக்கா புட்டுக்கறி மாரி பண்ணிட்டு அ
ம்
கேரட் பீன்ஸ் போட்டு பொரியல் பண்ண போறே ஆமா ரெகுலராவே இதுதா ஹ அதாது சைட்டிஷ் மட்டு வேற வேற மாறு அ கொழம்பு வந்து புளி கொழம்பு மட்டு தா வெப்பே வியாழக்கெழமன்னா புளி கொழம்பு திங்கக்கெழமன்னா ஏதாது பயிர் போட்ட கொழம்பு செவ்வாக்கெழம சாம்பார் அ வெள்ளிக்கெழம சாம்பார் புதன்கெழம இன்னைக்கி வெரைட்டி ரைஸ் போட்டே
செரி செரி இன்னைக் வெரைட்
சனிக்கெழம மோர்க்கொழம்பு
ம் செரி அதுதா நானு சாம்பார் பண்ணிட்
சண்டே வந்து சண்டே வந்து ஏதாது ஒரு நான்வெஜ் கொழம்பு முடிஞ்சு போச்சு
ஓ நான்வெஜ் பசங்க எல்லா சாப்புடுங்களா
எல்லாரு நல்லா சாப்புடுவாங்க எங்க வீட்ல நான்வெஜ்னா எல்லாருகுமே இஷ்டோ
ஆ எங்க வீட்ல என் பைய ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே வந்து ஸ் நான்வெஜ் சிக்கன்னா சாப்ட மாட்டாங்க மீன்னா ஏ பைய மட்டு ஸ் சாப்புடுவா பிரியாணினா பீஸ் இல்லாம ரெண்டு பேருமே சாப்புடுவாங்
தே வர மாட்டேங்கிது எப்டி சொல்லி குடுத் தாழுந்த கணக்கு பாடம் மட்டும் வரவே மாட்டேங்கிது என்ன பண்றதுனே தெரியல ரொம்ப கஷ்டப்படுறோ
அதுக்கு கொஞ்ச நல்லா பேர்லெலா நம்மளோடே நம்மளோடய மேக்ஸில கூட்டிட்டு போணுடி இப்ப கடைக்கு கூட்டிட்டு போறோனா நம்மளோட சேந்து கூட்டிட்டு போயிட்டு நம்ம வாங்குற திங்சுக்கல்லா ஆட் பண்ண சொல்லிட்டு அவன காசு குடுக்க சொல்லி ஏ பேலன்ஸ் எவ்ளோ வருன்னு கேட்டு அவன வாங்க சொல்லி பழகனாதா ஓரளவுக்கு புரியு
அந்த மாரி பண்ணாதா அவ கே எறங்கவே மாட்டேங்கிறா கேக்கவே மாட்டேங்கிறா எத்துவுமே பண்ண மாட்டேங்கிற அடிஷன் சப்ராக்ஷன் கூட்டல் கழித்தல கூட ஏதோ ஓரளவுக்கு பண்ணிறா இந்த வகுத் தல் பெருக்கல வந்து சுத்தமா அவாய்ட் பண்றா அதுவு பெருக்கல் வாய்ப்பாடு படிக்கணு அப்டின்னா சுத்தமா அவாய்ட் பண்றா என்னால முடியாது
இல்லே இதுக்கெல்லா ஈஸியான ட்ரிக்ஸ்ல்லா இருக்குடி வேதிக் மேக்ஸ்னு சி பி எஸ் சில ஒன்னு சொல்லி தருவாங்க பாரு அது உனக்கு இருக்கா வேதிக் மேக்ஸ்சு
இல்லீங்க அதுக்குதா எ ஒரு மேத்து ஜூனியர்ன்னு ஒரு அபேக்கஸ் இது மாதிரி மேத்தோட ட்ரிக்ஸ்சு இதெல்லா சொல்லி குடுக்குறாங்க அங்க சேக்கலாமா அப்டின்னு யோசிச்சுக்கிட்ருக்க நானு
ஓ அதுக்கு பைசா எவ்ளோ வாங்குவாங்க ஏதாவது விசாரிச்சியா
அதா ஒரு கிளாஸ்சுக்கு ஒரு மாசத்துக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுவா
ம்
பே பே பண்ணணுமா தௌசண் ஃபைவ் ஹண்ரட் பே பண்ணணுமா பே பண்ணா அவுங்க வந்து இவனோட ஸ்கிளாஸ்ஸு இப்போ சிக்ஸ் ஸ்டாண்டடுக்கு தகுந்தாப்புலா சொல்லி குடுப்பாங்கல ட்ரிக்ஸ் இதெல்லா
அவுங்கள்ட்டே கேளு வேதிக் மேக்ஸ்சு சொல்லி குடிப்பீங்கனு அதெல்லா
ஆ இருக்கு வேதிக் மேக்ஸ் இருக்கு அதுலே போட்டிருக்கானுங்க அந்த போர்டு பேம்ப்லெட் போட்டிருப்பானுங்கல்ல ஃப்ரண்ட்ல அதுலயே இருக்கு வேதிக் மேக்ஸ்ஸு அபாக்ஸ் மேக்ஸ்ஸு டெக்னிக்கல் மேக்ஸ்ஸு என்னன்னமோ போட்ருக்காங்க
இல்ல வேதிக் மேக்ஸ் வந்து மல்டிபிக்கேஷன் இருக்காது மல்டிபிக்கேஷனு டிவிஷனு அடிஷன் சப்ராக்ஷன் வச்சி யூஸ் பண்ற மாரி இருக்கு இப்போ எ பையனுக்குல்லா ஸ்கூல்லயே வந்து தேர்ட் ஸ்டாண்டர்லருந்து அ இருந்துச்சு வேதிக் மேக்ஸ்ன்னு தனியாவே மேக்ஸ் சப்ஜெட்லயே வேதிக் மேக்ஸ் ஒரு பார்ட் அது அவுங்களுக்கு அது வந்து நம்ம ஈஸியா இருக்கு
ம் நா அந்த மாதிரி இங்கி நாங்க தேடிட்டு இருந்த ஏரியால ஒரு இடத்துல அந்த சேம் பிரான் ச்சஸ் ஆஃப் ஸ்கூல் நீ சொல்ற அந்த ஸ்கூல் இருந்துது அங்கெல்லா சேக்கலாமா தா நலா ட்ர இது பண்ணே அப்புற ஓகே இங்யே போகட் டு அப்டின்னு சொல்லிட்தா சேரி இங்கேயே வந்தாச்சு என்ன பண்ணறது அப்டின்ட்டு
இல்ல வேதிக் மேக்ஸ் படிச்ச வந்து அ அ கொஞ்ச ஈஸியாஸ் ஈஸியா வந்து சம்ம முடிக்க ஒரு புரியு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம டேபிள்ஸ் இதுல ரொம்ப இது பண்ணணுன்னு தேவ இல்ல நார்மலாவே அடிசன் சப்ரக்சன் யூஸ் பண்ணி யே மல்டிபிகேஷனு டிவிசனு பண்ணிற மாரி இருக்கு
ம் மித்தது எள் ம் மத்த சப்ஜெக்டி சயின்சா இருக்கட்டு ஹிஸ்ட்ரிஸா ஜாகரஃபிய இருக்கட்டு ம் லாங்வேஜு ஆ இங்க இங்க என்ன எந்த லாங் வேஜோ அந்த லாங்குவவேஜா இருக்கட்டு சூப்பரா இருக்கு
ம்
சூப்பரா இருக்கு என்ன எவட என்னே என்னை விட பயங்கரமா பேசுறாய்ங்க எ என்னோட யு கே ஜி படிக்கிற பொண்ணு சேரி அவனு சேரி ரெண்டுமே என்னைய விட பயங்கரமா பேசு
அதுக்கு எதுவு க்ளாஸ் எது அனுப்புரியா
ம்ஹு இல்ல ஸ் அ நே நேத்து சொன்னுச்சுல்ல நேத்து எ ஃப்ரெண்டு ஒரு த்தி கால் பண்ணியிருந்தா அவ பேசணு அப்டின்னு சொன்னா சொன்னதுக்கு ஐ வில் ஐ வில் ஐ வில் நாட் நெவர் ஐ வில் நாட் டாக் டு ஹெர் எனி மோர் அப்டின்னா
ம்
ஒன்னே அப்டியா சொன்னா இது நெறையா விஷயங்கள் வந்து நமக்கு சொல்லி குடுக்குற ரேஞ்சுல தா இருக்கு பிள்ளைகள்லா இப்ப நம்மதா லோவாக இருக்கோமோனு தோணுது அவே எயே பையன் வந்து எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டா இருக்க பேட்மிட்டன் போறா பேட்மிட்டன்ல பெஸ்ட்டா இருக்கா இந்த மேத் மட்டுதா அவனுக்கு வந்து இப்ப கஷ்டமா இருக்கு
இல்ல எப்டி டைம் இருக்கு அவனுக்கு காலையில பேட்மிட்டனு ஸ்கூல் போயிட்டு வர்றது திருப்பி பேட்மிட்டன் போறது ஒரே இதா இல்லையா
டூ சிக்ஸ் டூ செவன் யோகா
இது கூட்டிட்டு போறதுக்கே ஒரு ஆள் வேணு இல்ல இவ்ளோ எங்கேஜி
ஏ அவ அப்பா இருக்கார்ல ரெண்டு பேரும் போறாங்க யோகா கிளாஸ்சு அதனால போயிட்டு வருவே வந்ததுக்கு அப்றோ இப்ப நாங்க யோ இப்ப ஸ்டாப் பண்ணலாமான்னு யோசிச்சிட்டு இருக்கோ ஏன்னா சிலபஸ்சும் ஹெவியா இருக்கு ஆனா யோகாவ ஸ்டாப் பண்ணி அந்த சிஸ் சிக்ஸ் டு செவன் அவனுக்கு படிக்கிற டைமா ஒதுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோ சிக்ஸ் டு செவன் யோ
இல்ல அப் அப்ப டெய்லியு இப்போ யோகாவ நீங்க அனுப்பாம வீட்லேயே ஏதாது கொஞ்ச நேரோ யோகா பண்ண சொல்லுங்க அப்பறோ பழக்கோ விட்டு போயிடும்ல
அத இந்த மந்தோட நிப்பாட்டிலாம் தா யோசிச்சிட்டு இருக்கோ இப்ப என்ன சி இந்த ஒரு மந்த் போவா ஜூலையோட நிறுத்திட்லாம்னு யோசிச்சிட்டு இருக்கோ ஏன்னா ஃபீஸ் பே பண்ணியாச்சி சிக்ஸ் மந்த்துக்கு சேத்து அவே அத சம்மர் ஹாலிடேஸ்ல ஃப்ரீயா இருந்தானா அதனால செ சிக்ஸ் மந்த்துக்கு சேத்து ஃபீஸ் பே பண்ணா எங்களுக்கு ஒரு தௌசண்ட் ருபீஸ் கம்மியாச்சி
ஓ
அதுனால நாங்க சேத்து பே பண்ணிட்டோ அதனால ஜூனோட நின்றுருவா அதே மாரி இப்போ ஸ்கூல் விட்டு த்ரீ தேர்டிக்கு வந்தானா எதாது ஸ்னக்ஸ் சாப்புடுவே ஃபோர் ஃபோரு ஃபோர் ஃபிஃப்டீன் மேக்சிமம் பேட்மிண்டன் கெளம்பிடுவே கெளம்னாலா அவ வர்றத்துக்கு செவன் ஃப்ட்டி ஃபைவ ஆகு
ம்
ஆ இ வித் நீ வித் நீ கேப்பே இல்லாம வெளையாண்டுட்டே இருப்பாங்க ஃபுல்லாவே வந்தோன்ன பசிக்கிதும்பா சாப்பாட குடுத் த்தோனா சாப்டுட்டு கொஞ்ச நேரோ ஹோம் ஒர்க் பண்ணிட்டு
இருக்குள்ள அவுங்களுக்கு இதுவு போனா கொஞ்ச இதா தா இருக்கு நீங்க இது நிப்பாட்றது பெஸ்ட் தா காலைல என்னான சிக்ஸ்த்து வந்தா போர்ஷன்ஸ் ஓவராக இருக்கு படிக்கிறதுக்கு நறையா இருக்கு
போஷன்ஸ் ஹெவியாக இருக்கு இவ்வுள நாள் இ பி எஸ் அப்டின்னு சேத்து படிச்சுட்டாங்க இப்ப சயின்ஸ்சுன்னு தனித்தனியாக படிக்கும்போது கஷ்ட கஷ்டமா இருக்கு
ஆமா ஏ ஏ பையனுக்கு சயின் சு சோசியல் சயின்ஸ்னு தனியா ஒன்னு இருக்கு
ஹிஸ்டரி ஜாக்ரஃபின்னு படிக்கிறாங்க இவங்க ஆ ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபி
எஸ் ஒரு புக்கு சோசியல் சயின்ஸ்னு ஒரு புக்கு சயின்ஸ்னு ஒரு புக்கு
க்கு ஹிஸ்ட்ரிலயே வந்து சிவிக்ஸ்சு வந்துருது
ஓ
அந்த மாதிரி ஆயிரு அந்த மாதிரி கொண்டு வன்டாங்க ஆன அவனுக்கு அது வந்து கொஞ்ச ஹெவியா தெரியுது அதனாலதா இந் இந்த இன்ணையோட யோகா த இந்த இந்த ஜூலை பஸ்ட்டு ஜூ ஜூன் தேட்டியோட யோகாவ ஸ்டாப் பண்ணிட்டு
சேர் சேரி அப்போ அவனுக்கு எது கன்வீனியன்ட்டோ அவன கேட்டுட்டு
அவன கொஞ்சோ ஃப்ரீ பண்ணி இல்ல அவனுமே சொல்றா எனக்கு ரொம்ப ஹீ டிக்கா இருக்கு முடியில்ல ஸ்கூலயு வந்து எல்லா பீரியட்ஸ்சு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்சு ஹெவியா எழுதற மார்ருக்கு அப்டின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணே அதனால சேரி அப்டின் டு அவுங்க அப்பா நிறுத்திர்லா அப்டின்
இல்ல ஏ பையனு சிக்ஸ்த்து தானே அவனுமே வந்து அவ்ளோதா சொல்றா மெல்லல்லா ஃப்ரீ பீரியட் இருக்கு இப்ப எல்லா ஃப்பி பீரியட் கெடையாது எல்லா பீரியட்லயு ஒக்காந்து எழுதற மாரியே தா இருக்கு அப்டின் சொல்லி அவனுமே சொல்றா அவனுமே சாயிந்தரோ வந்தானா எழுதருக்தா கரெக்டா இருக்கு டைமு படிக்கறக்கு டைம் இல்ல ஆ கிளாஸ் ஒர்க்கு முடிக்கிறக்கு தா டைம் இருக்கு
து அவுங்ளால தாங்கிக்க முடியில இதுல ப இதுக் கிடேல இதெல்லாம் பத்தாதுனு ஆக்டிவிட்டிஸ் வேற குடுத்தற்றாங்க
ஆமா அதுவுந்தா எடைல நெறயா குடுக்குறாங்க
ஆ ஆ என்னது போட் போலியோனு அதுல பண்ணணு ஆக்டிவிட்டி ஓ ஸ்க்ராப் புக்குனா அதுல பண்ணணு எல்லா சப்ஜெக்டு அதிலயு பண்ணணும் இதுலயு பண்ணனு இதுல என்ன பண்றோமோ அதுலயு அதே பண்ணனு அப்டிங்கும் போது அவங்க எல்லாத் தியு யோஸ் யோஸ்சு மண்டய கொழப்பிக்கிறாங் நேத்தெல்லா லெவன் தேட்டி ஆயிருச்சு தூங்கறதுக் அம்மா கையி வலிக்கிதும்மா நீ எழுதி தரியா அப்டின் கேக்கறா என்ன சொல்றதுன் தெரியல நமக்கு
அதுதா ஏ பைய ஸ்கூல்லில்லா இப்ப என்ன பண்றாங்கன்னா எழுதிட் டு வர சொல்லி புக்ல குறுச்சு குடுத்து டு வந்தர குடுத்துறாங்க வீட்ல வந்துதா ஒக்காந்து அவ எழுதறதே கிளாஸ் ஒர்க்கே கிளாஸ்ல கேட்டா நடத்திட்டு விட்டற்றாங்க கிளாஸ் ஒர்க் எழுதுனா டைம் ஆயிடு நீங்க வீட் ட்ல எழுதிருங்கன் சொல்லிற்றாங்களா
இப்ப இப்ப இப்ப இந்த மாதிரி எஜிகேஷன் சிஸ்டமே அந்த மாரி மாறிருச்சு குறிச்சு குடுக்குறோ எழுதிட்டு வாங்க இல்லாட்டி நாங்க இதுல அனுப்புறோ மீடியா பிளாட் ஃபார்ம்ல அவுங்களுக்குன் தன்தனியா வச்சு இ ருப்பாங்க அதுல நாங்க அனுப்புறோ அதுல பாத்து நோட்ஸ்லா எழுதுக்கிங்க அப்டிங்கிறாங்க புள்ளைங்களுக்கு நம்மல்லா ஸ் கிரீன் டைம கொறைக்கணுன் யோஸ்ச்சா அவுங்க ஸ்கிரீன் டைம ஜாஸ்தி பண்ணுறதுக் தா வழி வகுக்குறாங்க என்னா பண்றது
சேரி சேரி பாப்பமா என்ன
ம் ம்
ம் ஓகே பாய்
ஓகே பாய்